சிஸ்டர்
ஆ கேக்குதுங்க
உம் என்ன சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நல்லா இருக்கேன்ப்பா
உம் என்ன பண்றீங்க சாப்ட்டீங்களா
ஆ சாப்ட்டேப்பா எப்படி போயிட்டு இருக்கு லீவ் எல்லா லீவ் எல்லா முடிஞ்சு ஸ்கூல் ஓபன் பண்ணிட்டாங்க
ஆமா லீவு முடிஞ்சு வர ரெண்டு நாள் ஆகுது ஸ்கூல் ஒப்ப ஸ்கூல் போயிட்டு இருக்காங்க பசங்க
ஆ எத்தன பேரு உங்களுக் பசங்க
ரெண்டு பசங்க பெரிய பெரியது பைய சின்ன பொண்ணு
சரி சரி
உம் பைய செவன்த் படிக்கிறா பொண்ணு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா
சரி சரி எனக்கு ஒரு பைய ஒரு பொண்ணு ஒருத்தங்க காலேஜ் படிக்கிறாங்க ஒருத்தங்க வந்து எயி்ட்த் போறாங்க
காலேஜ் படிக்கிற பசங்க இருக்காங்களா
ஆ ரெண்டு பேருக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்களா
ஆமா ரெண்டு பேருக்கு ஸ்கூல் திறந்துட்டாங்க இதோ எல்லாமே கொடுத்து அதா லீவ்லயே கொடுத்துருவாங்கல்ல
ஆ இவங்களுக்கு இன்னு நோட் புக்ஸ் எல்லா எதுவுமே தரல இவங்க இன்னு எப்பவுமே இவங்களுக் அதுக்கு முன்னாடியே கொடுத்துருவாங்க ஆனா இன்னு நோட் புக்ஸே தரல இன்னு ரெண்டு நாள் ஆகும்ன்னு சொல்லிருக்காங்க இந்த வாட்டி யூனிஃபார்ம் வேற மாத்துறாங்களா
கூல் போகுபோது அப்போ புக் எல்லா கொண்டு போ மாட்டாங்களா
புக்ஸ் மட்டு குடுத்துட்டாங்க
ஓ நோட் புக்
ஆ இது வரைக்கு ரஃப் நோட்டல எழுதிக்க
ஆ
பர் நோட் வந்ததுக்க அப்புறமா எழுதணுமா ஆனா ரெ ரெண்டு லஸ
அது ஃபுல்லா இன்னொருக்க திரும்ப அந்த நோட்ல வேற பார்த்து எழுதனுமே பசங்களுக் கஷ்டோ
ஆமா இப்ப ரஃப் நோட்லயே எல்லாத்தியு வந்து டூ த்ரைங் டூ டூ த்ரீ டைம்ஸ். எழுத வைக்கிறாங்க.
ஓ செரி செரி.
அத வேற திரிப்பியு க்ளாஸ் ஒர்க் வந்தோன அதுல இன்னொர் வாட்டி எழுத சொல்வாங்க போல் இருக்
ஓ நம் மா நோட்லா வாங்கி அதுக்கு வேற அட்டலா போடணு
ஆமா
ஆ என்ன சாப்டீங்க.
இன்னைக்கி தயிர் சாதந்தா.
வேற
உருளக்கெழங்கு பொறியல்
ஓக்கே எங்க வீட்லையு அதேதா உ உம் உ செரி செரி
போயிட்டு இருக்காங்க
பைய எப்போ வருவாங்க
இன்னு தொரக்கல இன்னு காலேஜ் தொரக்கல வீட்ல தா‌‌ இருக்காங்க
ஓ சேரி சேரி பொண்ணு மட்டு ஸ்கூல் போய்ட்டாங்க
ஒன்னாந்தேதி தெரப்பாங்கன்னு இன்னு மெசேஜ் வர்லன்னு சொன்னாங்க.
சேரி சேரி செமஸ்ட்ரெல்லா முடுஞ்சிருச்சா
ஆ ரெண்டாவது முடுஞ்சிருச்சு உ ரெண்டாவது வருஷோ ஆரம்பிக்கணு
ஓஹோ மொதல் வருஷந்தா முடுச்சுருக்காங்ளா
செரி செரி பொண்ணு சிக்ஸ்தா எய்ட்த்து ஓகே செரி செரி
எங்கயாது இது லீவ்ல எங்கயாச்சு போனீங்ளா
ஆமா அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன். அம்மா வீடு மாமியார் வீடு எல்லா போயிட்டுதா வந்தேன் எனக்கென்ன நா எங்க அம்மா வீட்டுக்கு போனா எங்க அம் அம்மா வீட்ல எத்தன நாள் இருக்கணோ அதே மாரி இப்ப பத்து நாள் எங்க அம்மா வீட்லருந்தா மாமியார் வீட்டுக்கு வந்து ஒரு பத்து நாள் இருக்கணும்.
ஓ அப்டியா
நா ஒரு விதிமுறை இருக்கு நானெல்லா அம்மா வீட்டுக்கு போய்ட்டு அப்டியே மாமியார் வீட்லயும் போய் ஒரு ப த்து நாள் இருந்துட்டுதா வந்தேன்
ஆ வெய்யில்லா அங்க பரவால்லயா
இல் நாங்க போயிர்க்கும்போது லீவுக்கு போயிர்ந்தோமே அப்போ பரவால அப்ப கொஞ்சோ மழை இருந்துச்சு நா ஊருக்கு போயிர்க்கும்போது இப்ப இருக்கதான் செய்யுனு நெனைக் க்குறேன் ஆனா அப்ப நல்லா மழை இருந்துச்சு அ அங்கிருந்து எங்க மாமியார் ஊருக்கு போணுனு ப்ளான் பண் பண்ண அன்னைக்கெல்லா நைட்டு சரியான மழை போக முடில என்னால சாய்ங்காலந்தா ஹ நைட்டுதா போகணுனு நெனச்சிருந்தோ அதுனா ரொம்ப மழை போக முடியாம செரின்னு போவோனு டிக்கெட்ல்லா எடுத்திருந்தேன் ட்ரெயின்ல செரி வா வேணானு சொல்ட்டு மறுநாள் போய்க்லா எஏனா இவ்ளோ மழையோட போ முடியாதுன்னு சொல்ட்டு மறுநாள்தா போனே
இங்க மழையே இல்ல ஒரே வெயில்தா
இல்ல இப்ப கொஞ்சோ அதிகமாதா இருக்குது. அந்த லீவ் டைத்துல கூட பரவால போல அதா அந்த காத்தே வரும்போது அப்டி ஒரு மாரி வெக்கையாதா வருது. உம் என்ன பண்ண
நாங்க இங்க ராமேஸ்வரம் போயிட்டு வந்தோ
ஓ செரி செரி
ராமேஸ்வரம் போயிட்டு வரும்போது அப்டியே வந்து சிதம்பரம் போயிட்டு தில்லை நடராஜர் எல்லாம் பாத்துட்டு
ம்
அது ஒரு அஞ்சு நாள் ஆச்சு இங்கிருந்து புதன்கிழமை போல கெளம்பினோ
அ ஆ குடும்பமா போனீங்ளா ஃப்ரெண்டோடயா
நாலு பேர் குடும்பமாதா போனோ
ம் ம் ம்
ட்டு காலைல பிள்ளையார் பட்டி பாத்தோ
செரி செரி திருச்சியா
ஆ மதுரை கிட்ட
ஓ ஓகே ஓகே பிள்ளையார் பட்டி கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா எங்க இருக்குன்னுதா தெர்ல
ஆ மதுரை கிட்ட ஒரு நாப்பத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்கு மதுரை அங்கிருந்து அங்க போயிட்டு அதுக்கப்றோ பழமுதிர் சோலை ஆ அழகரோட கோவிலு அதுக்கப்புறம் பதினெட்டாம்படி கருப் கோவில் இப்டி கோவில்லா நறைய பாத்
அக்கப்றோ ராமேஷ்வரம் போயிட்டு அங்க ரெண்டு நாள் தங்கிருந்தோ
ஓகே ஓகே
அதுக்கப்றோ அங்கேருந்துதா சிதம்பரம் போய்
சிதம்பரம் நடராஜரா
ஆ நடராஜர் தில்லை நடராஜர்ன்னு சொல்லுவாங்க ஆ தில்லை நடராஜர் அது அஞ்சு சபஸ் சொல்லுவாங்கல்ல ரத்தனஸ் சபை அப்டின்லா சொல்லுவாங்க அது மாதிரியே அது அது ஒரு ஸ்தலோ அது ஆ அத்லா அங்க பாத்துட்டு வந்து
ஆ சிதம்பரம் நா போன மாரா யாபகல்ல நா போனதில்ல உம் வேறெங்கலா போனீங்க திருவண்ணாமலை நாப் போயிருக்கே ஆனா எனக்கு ரொம்ப யாபகோ இல்ல எப்போ ஒரு நா நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நாங்க இதுக்கு முன்னாடி ஆ திருவண்ணாமலை பக்கம் மேல்மரு த்தூர் இருக்கவில்லையா அங்கருந்தோ
ஆ
கும் போது கொஞ்சோ பக்கங்கிறனால அப்பப்ப போவோ ஆ எங்க வீட்ல வேலைக்கு போயிட்டு வ ந்தாங்கன்னா வந்துருங்க நம்ம போயிர்லாம்பாங்க நா பஸ்டாண்ட்ல ரெடியா இருப்பே அவங்க வந்தது கெளம்பி போ போயிட்டு ஏ ஆ மாலை நேரத் த்துல சாமி கும்ப்டுட்டு அப்டியே வந்துருவோ நைட்டுக்குள்ள வந்துருவோ இங்க வந்ததுக்கப்றோ நாங்க இப் ப கொஞ்சோ வேற தூரமா வந்துட்டோமா அதனால இப்ப் இப்போதைக் போறது கெடையாது
ஆ
ஏனா போயிட்டு அடுத்து வந்து இவுங்க வேலைக்கு போணூ அது இப்போ கொஞ்சோ எங்களுக் கொஞ்சோ வேல கொஞ்சோ கஷ்டம் மாருக்குதா கொஞ்ச ஆ என்ன டைம் அதிகமாகுது வர்றதுக்கு வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு அதனால நாங்க இப்போதைக்கு எங்கேயுமே போறதில்ல
இங்கருந்து நாங்க ஒரு பதினோரு மணிக்கு களம்புவோ ம் களம்பிட்டு போயி ஃபஸ்ட்டு சாமி தரிஸ் சுனோ பாத்தருவோ அதுக்கப்புறோ அங்கேர்ந்து அ கொஞ்சோ ஃப்ரவ் எதானூ சாப்டுட்டு அங்கருந்து கிரிவலோ வந்து களம்புவோ
ஓ
சாமி பாக்குறதுக்கு
உம்
நாலு மணி நேரோ ஆகூ
ம் அங்க மலையூ சுத்திட்டு சாமியூ பாப்பீங்கன்னா
ஆ ஏனாவ் அ த முடிஞ்சா பாப்போ ஏனா கிரிவலமூ பதினாறு கிலோமீட்டர் நம்ம நடக்கணூ அதனால முடிஞ்சா அ ஏனா கிரிவலம் போயிட்டு வந்தோன்னா ஒடம்புக்கு முடியாது ஆ நடந்துட்டு வரோல அதனால அதனால முன்னாட் டியே வந்து தரிசனோ பாத்தா பாக்க முடியு சாமிய அதனால ஆ ப சாமிய பாத்துட்டு கொஞ்ச நேர அப்டியே உக்காந்துருந்துட்டு அதுக்கப்பறமா கிரிவலத்துக்கு கெளம்புவோ
ஓ ஆனா அங்க நறைய கூட்ட வருல்ல
கெடையாது கிரிவலத்துக்கு நம்ம எப்ப வேணா போலா ஆனா இது கோவிலுக்கு நேர உண்டு ஆனாலா அது நட சாத்திருவாங்
அதனால க சாமி கும்ப்ட்டுட்டே போறது நல்லது
அ அதனால ஃபஸ்ட்டு இங்க முடிச் ஞ்சு அதுக்கப்பறமா வந்து நடக்க ஆரம்பிச்ருவோ அதுக்கப்ற அது எப்ப மு பொறும்யா நடப்போ அது எப்ப முடியுதோ அதுக்கப்புற வந்து அங்கிருந்து வண்டி ஏறி வந்ருவோ
ஆனா ஒவ்வொரு அடியாதா நகரும் பாங்க அப்டியா அந்த மாரிதா நகருமா என்ன
அப்பிடி எல்லா இல்ல அது வந்து அந்த ரொம்ப விசேஷ நாள்ல நம்ப போனாதா ரொ ரொம்ப கூட்டமா இருக்கு நாங்க பொதுவா விசேஷ நாள்ல போக மாட்டோ பொதுவான நேரத்துல போனோனா நம்ம ந காலியாதா இருக் கு நம்ம நா சாதாரண ரோடு மாரிதா இருக்கு அந்த மாதிரி போய்ட்டு வர்லா
அதா அவ திருவண்ணாமலை போனா அந்த பௌர்ணமிக்கு போவாங்கல்ல ஒவ்வொரு அடியாதா போற மாரி இருக்கு அவ்ளோ கூட்ட இருக்
ஆமா அப்ப போனோனா கொழந்தைங்கள்லா வச்சுட்டெல்லா போவே முடியாது து நம்ம பெரியவங்களே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாதா போய்ட்டு வர்
ஓ அது வெளக்லா வேற ஏதோ வெளக் ஏத்தி ஏத்தி அங்க கீழ போட்ருப்பாங்க அதெல்லா கால்ல குத்து அப்டின்ற மார்லா சொன்னாங்க
அது போறவங்க வந்து அதா போறவங்க வந்து கரெக்டா நம் ப போற எடத் த வந்து அந்த எடத்துல தூய்மையா வெச்சுக்கணுன் நெனைக்கணு அதனால மனசுல இருந்தா போது ஏனா இவ்ளோ ஜன வர எடத்துல வந்து எது அசம்பவித நடக்கக்கூடாது எல்லாரு நம்ம சாமி பாக்கதா போறோ சாமி கும்படதா போறோ சில பேருக்கு இதனால அடியு பட்ருது அதனால அப்ற அவுங்க மனசுக்கு கஷ்டப்படுது அதனால நம்ம அதெலா பண்ணாம போனது எதுக்கு நம்ம நல்லபடியா சாமிய தரிசன பண்
அதுதா சொன்னாங்க அப்டி இந்த வெளக்கெலா கீழ அப்டியே கெடந்துச்சு அது கூட்ட வேற அதிகமா இருக்குமா கீழ பாத்தே நடக்க
பாக்க முடியாது பாக்கவே முடியாது கீழ பாத்
அதா அது முடியாம நடந்து அந்த அகல் வெளக்கு இருக்குல அதெல்லா ஓடஞ்சு அங்கங்க கெடந்து குத்துச்சு அப்டின்ற மாரி சொன்னாங்க ம்
எத்தன மணிக்கு வருவாங்க பசங்க சாயந்தர வருவாங்ளா
ஆமான்டா நாலு மணிக்கு நா போயி கூப்ட போவ
ஆ ஆ அ
நாலு மணிக்கு போய் கூப்டுட்டு அப்ற அவ்ளவதா அதுக்கப்புற வேற எந்த எதுவு பண்ண முடியாது பசங்களதா பாக்கணு ஹோம் ஒர்க் பண்ணணு பசங்க வந்ததுக்கப்புறந்தா எல்லா டிஃபன் பாகஸ் எல்லா கழுவிட்டு பாத்தரத்த ச் இது துணி எல்லா ம டிச்சிட்டு டிஃபன் பண்ணனா அத சாப்ட்டு இங்க கரெக்டா இருக்கு அவுங்க எங்க வீட்லயு வருவாங்க ளா சமையல்லா ரெடி பண்ணி சாப்டுட்டு அ வ அதுக்கப்புற எந்த வேலையு நம்ம பாக்க முடியாது பசங்கள பாக்கணு வீட்ட வீட்டு வேல பாக்கனு அந்த மாரிதா இருக்கு
ஆமா அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்துட்டாங்
ஆமா எங்க அதுவே எங்க சிஸ் எங்க படிக்கிறதே இல்லையா நேத்தலா நல்லா திட்டு வாங்னா எம் பைய நேத்து நா சீக்கிர தூங்கிட்ட செரி எந்த வேலையு இல்ல சீக்கிர வேல முடிஞ்சதுனால செரி படுக்கலானு படுத்துட்டே எம் பைய நேத்து கேக்கும்போது இருக்கிற ஹோம் ஒர்க்க முடிச்சுட்டுதா விளாட போனாரு விளாண்டுட்டு வந்து நா தூங்குனதுக்கு அப்பறோ எனக்கு ஹோம் ஒர்க் இருக்கு அப்டின்னு சொல்லி எடுத்து எழு எழுதி ட்டு டவுட் இருக்கு என்ட்ட கேக்கணு அவ ஃபோன அவங்க அப்பாட்ட கேட் டு அத பாத்து சம் போட்டுருக்கா கணக்கு போட்டுருக்கா அது அவங்க அப்பாவுக்கு கோவம் வந்துட்டு என்ன பழக்கோ அத பாத்து அதுல என்ன பிரயோஜனம் புரிஞ்சு படிக்க மாட்றன்னு சொல்லி ட்டு காலையில ஒரே திட்டு அ நமக்கும் சேத்துதா நம்ம ஏதோ கண்டு கலனு சொல்லி எனக்கு திட்டுவுழுந்துச்சு
இப்படிதா பண்றாங்க அன்னைக்கு மொத நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு இவங்க அ எழுதிட்டு வர சொல்லியிருக்காங்க இவங்க எழுதிட்டே போல அதுக்கப்பறோ அவங்க தமிழ் அம்மா வந்து